ஹலோ எப்பிடி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
அ நல்லாருக்கேங்க நீங்க நல்லாருக்கீங்களா கொழந்தைகள்லா ஸ்கூலுக்கு கெளம்பியாச்சுங்களா
ஆ கொழந்தைகள்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கங்க நேத்து கூப்ட்டுருந்தீங்க என்னால அட்டன் பண்ண முடியில நேத்து முருகங் கோயிலுக்கு போயிட்டாங்க
ஓ செரி செரிங்க எந்த முருகன் கோவிலுக்கு போயிருந்தீங்க
இங்கேங்க நம்ம பழனி பக்கத்துல இருக்கற முருகன் கோயிலுக்கு போயிருந்தே எப்பவுமே இந்த சைட்டு மருதமலைக்கி தா போவே ஆனா செரி இன்னிக்கிக்கு ஒரு சேஞ்சிக்கி போலாமே பசங்களுக்கெல்லா லீவ் உட்டாங்ன் சொல்லிட்டு கொஞ்சோ லாங் ட்ரிப் பா போயிருந்தேங்க என்ன பஸ்ல தா போயிட்டே வர் வர முடியலீங்க நம்மளால தூரமா அழைஞ்சு வந்து பழக்கமில்லைங்களா கொஞ்சோ கஷ்டமா போச்சு ஒரு மாதிரி தலையெல்லா சுத்தி உட்டு ஆனா நல்ல ஒரு தரிசனங்க மருத மலை மருதமலைக்கு போம்போது இங்கிருந்து நாங்க டூ வீலர்லயே போயிருவோ பெருசா பெருசா வந்து அந்த டயர்டுங்குறது எதுவுமே இருக்காது ஆனா பழனிங்கும் போது நாங்க இதுல போனோங்ளா பஸ்ல போனங்காட்டிக்கி கொஞ்சோ டயர்டா இருந்துச்சு ஆனா முருகன் நல்லா தரிசனோ ரெண்டாவது என்னன்னா நாங்க மல ஏறவே இல்லீங்க இது நல்லதா கெட்டதான்னு தெரில நாங்க போன அன்னைக்கி வந்துட்டு சூரசம்ஹாரம் மதியத்துக்கு மேல முருகனே பழனிமல மேல இருக்க மாட்டாரு கீழே இருக்குற கோயிலு கொண்டு வந்துருவோன்னு சொல்லி போட் டு கீழே கொண்டு வந்துட்டாங்க நா ஒரு பால் காவடி எடுக்கோணுன்னு வேண்டியிருந்தே அ இல்லல்ல புஷ்ப காவடி எடுக் கணோ வேண்டிருந்தங்க மல ஏறி போணுன் நெனைச் புஷ்ப காவடி வாங்குன அப்புறோ பாத்தா சாமி வந்துட்டு மதியத்துக்கு மேல மேலே இருக்காது சூரசம்ஹாரத்துக்காக கீழே வந்துரு உங்களுக்கு நல்ல தா நீங்க கீழேயே வந்துட்டு முருகன சுத்தி வச்சிட்டு போயிடுங்க அப்டின்றாங்க நறைய பேர் அப்படிதா பண்ணாங்க அது நல்லதா கெட்டதாங்க
இல்லைங்க நீங்க சொன்னது நல்ல சுரசம்ஹாரங்குறது ரொம்ப நல்ல விஷயங்க எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு அந்த ஏழு நாள் விரதமிருந்து சூரசம்ஹாரத்துக்கு போறதுன்னா ரொம்ப நல்லது ஆனா அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணுங்க ஏனா நமக்கு எல்லான டைம் செட்டாவணும் விரதமிருக்குறக்கு ரொம்ப நல்லாருக்குங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு சாப்ட்டு லாஸ்ட் அந்த ஏழு சூரசம்ஹாரம் பாத்து து தண்டி வீரதோ உடறதெல்லா ரொம்ப ரொம்ப நல்லாதுங்க அதுமேமுனிங்க போனது ரொம்ப அதிர்ஷ்டோ தா நீங்க மலைக்கி சாமியே உங்களுக்காக கீழேறங்கி வந்துருக் காரு ரொம்ப நல்லது தாங்க சூரசம்ஹாரம் சூப்பராருக்கு பழனியில நானு ஒரு டைம் தா போயிருக்கங்க ஏன்னா ரொம்ப கூட்டமா இருக்குங்களா அதனால போக முடியாது இங்க பக்கத்து ஊர்ல நடக்குங்க சூரசம்ஹார நிகழ்ச்சி அதுக்கு நா போயிருக்கே நெறைய டைம் போயிருக்கே விரதோ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா ஒரு ஒரு டைம் ரெண்டு இருந்தங்க கல்யாணத்துக்கு அப் அப்றோ கொழந்தை எல்லா ஆனதுக்கு அப்றோ எந்த விரதோ இருக்க முடியல ஏன்னா கொழந்தைக்கு பீட் பண்ணனு கொழந்தைய பாத்துக்கணு நமக்கு டய ஒடம்பு ரொம்ப டயர்டா இருந்துசுன்னு சொல்லி எந்த விரதோ இருக்குல்லீங்க ஆனா சூரசம்காரத்துக்கு போவே அது ரொம்ப நல்லது தாங்க
சேரிங்க சேரி சேரி நானு வந்துட்டு அன்னிக்கி சூரசம்ஹாரம் நெனைச்சு போகலீங்க ஆ சும்மா ஒரு டிரிப் போயிட்டு வந்துருவோ பழனி முருகன பாத்து ரொம்ப நாள் ஆச்சு மருந்துமல தானே போயி இருக்கு அப்டின்ட்டு போனங்க அப்ப இங்க இருக்கவங்கள அப்டி சொல்லவு எனக்கு ஒரு மாரி சங்கடமாயி போச்சு என்ன முருகன் என்ன மல ஏற விடாம பண்ணிட்டாரே அப்டிங்கிற மாரி நா நெனச்சிட்டே ஆனா பராவில்ல முருக எனக்காக என்னால ஏற முடியாதுன்னு தெரிஞ்சு அவரே கீழ வந்துட்டாருன்னு நெனைக்கும் போது எனக்கு ஒரு வகையில ரொம்பவுமே சந்தோஷமாக தா இருக்குங்க ஏன்னா நமக்கு என்னமோ அந்த தமிழர்கள் அப்டின்னு எடுத்துட்டாலே அந்த முருக முருகன் வந்து ஒரு பேவரட்டான ஒரு கா்டா வந்துடுறாரு இல்லிங்களா
கண்டிப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது முருகன்தாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு நா வந்து சின்ன கொழந்தையா இருக்கம் போது எனக்கு எல்லா கடவுள் தெரியாது முருகன மட்டு தா எனக்கு தெரியு எப்டி எப்டியா மத்தவங்க கும்பிடும் போது தெரிஞ்சு கிட்டனே தெரில இப்ப நா எது செய் து நெனைச்சாலு முருகாங்கிற வார்த்ததா நம்ளுக்கு எதா சின்னதா அடிப்பட்டாங் கூட முருகா அப்டிங்கறதுதா தும்பனா கூட முருகா அந்த முருகனுங்கிறது நம்ம ரத்தத்திலே ஊறுன மாரி ம் முருகன்ங்கறத ரொம்ப இதாயிடுச்சு எல்லாத்துக்கு முருகன ரொம்ப புடிக்கு ஏன்னா அந்த குழந்தையா வந்து சாமி பெருசாகும்போது அத பாத்து பாத்து கோயில்கள் நெறையா இருக்கு முருகன்னா ரொம்ப அது விச விசேஷங்கள் இருக்கு மாரிதா சூரசம்காரோ பங்குனி உத்தரோ தைப்பூசோ இதெல்லா அதிகமா நம்ம நம்ம சைடு நட நடக்குது இல்லங்க அதனால முருகன ரொம்ப புடிக்கு மால மாலபோட்டு போறது பாத யாத்ர போறதெல்லா முருகனுக்கு தா அதிகமா நடக்கு கொழந்தைகள் இருந்து வயசானானவங்க வரைக்கு எல்லா பாதயாத்திர போவாங்க அது நல்லா இருக்கு அன்னதான போட்றது அந்த மாரி நெறையா நடக்றனால முருகன ரொம்ப புடிக்கிங்க எல்லாத்துக்கு நா மருதமல போயிருக்கங்க மருதமல நடந்து போயிருக்கங்க நாங்க எங்க ஊர்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க பங்குனி உத்தரத்தப்ப மருதமல கோயிலுக்கு நா போன கோயில்யே அதிகமா போன கோயிலு மருதமல தா நெறையா டைம் போயிருக்கே ஆ ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாவோட நம்மளுக்கு பக்கமா இருக்கல்லுங்க மருதமல அந்த மல மேல இருக்ற கிளைமேட்னா அவ்ளோ சூப்பரா இருக்கு முருகனமு சூப்பரா இருக்கு நல்லா இருக் குங்க மருதமல கோயிலு போயிட்டு வந்தாலே மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு நம்ம எவ்ளோஒரு கஷ்டத்துல போனாலு மருதமலைக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கு இந்த பங்குனி உத்தரதப்ப நடந்து போவங்க நைட்டு சாயங்கால ஆறு மணிக்கு எல்லா நெறையா கூட்டத்தோட எல்லாரு காவடி எடுத்துட்டு அந்த மாரியெல்லா கெளம்புவங்க கெளம்போது போற வழில அன்னதானங்க ஸ்நாக்ஸ் அந்த மாரில்லா நெறைய தருவாங்க நடந்து போற களைப் அப்பையு நம்ளுக்கு தெரியாதுங்க நைட் ஆறு மணிக் போனம்னா ஒரு ஏழு மணிக் காலையில வீட்டுக் வந்தலா மலை ஏறி சாமி கும்புட்டு நல்லபடியா கும்புட்டு அவ்ளோ சீக்ரோ டைம் எப்டி போவுனே தெரியாதுங்க சூப்பரா இருக்குங்க கோயிலுக் போயிட்டு வந்து அவ்ளோ மனசுக் திருப்தியா இருக்கு காலும் வளிக்காது எதுவுமே தெரியாதுங்க இப்ப சமீபத்தைலு கூட ஒரு டைம் போயிட்டு வந்தங்க மருதமலைக்கி நீங்க போயிருக்கீங்க நடந்து போயிருக்கீங்ளா
நான் நடந்தெல்லா போனதில்லீங்க நம்மனாலேலா வந்துட்டு முடியாது முதல்லயே அம்மா சின்ன வயஸ் திஅம்ச்சது இல்லீங்க பெருசானதுக் அப்புறமு நாகனது இல்லீங்க என்னன்னா எனக் இது நடந்து போனா ஒரு மாரி டயட் ஆகி போனம்னா கடவுள் எங்க நல்ல ஒரு திருப்தியா தரிஸ் திக்க முடியாதா அப்பாடா போய் உட்காந்தா போதுங்கற மாதிரி இருக்குமோ அப்டிங்கிற ஒரு ஃபீலிங்ல நா பொதுவா ரொம்ப செரமபட்டு கோயிலுக் போக விரும்பறது இல்லீங்க ஒருஅது ஒரு ஜாலியாவே கோயிலுக் போயி சாமி கும்புட்டுட்டு வந்தர்றதுங்க மத்தபடி கடவுள்ட்ட எதுவு வேன்றது கடையாது நமக்குன் கொறைகள் இல்லாம இல்ல அது மனசனுக்கு எல்லாத்துக்கு கொறைகள் இருக்கத்தானே செய்யுது அப்டின்ட்டு பொதுவ சாமிட்ட எதுவு வேண்றது இல்ல நீ ஏகப்பட்ட கஷ்டத்த குடுத்துட்ட இதுக்கு மேலயு எவ்ளா கஷ்டத்த வேணாலு குடு ஆனா கூட இருந்து சமாளிக்க கூடிய எனக்கு திறமையு தைரியத்தையு மட்டு குடுத்துரு நீ இந்த கஷ்டத்தையும் குடுக்குற நீ இதை சமாளிக்க கூடிய திறமையையும் எனக்கு குடுரு சாமி அப்டின் வேண்டிட் வந்துருவங்க அவ்ளதான தவர வேற எதுவுமே குடுக்குறது கே சி வேற எதுவுமே நா கேக்கறதே கடையாதுங்க மருதமல வந்து பாத்தீங்கன்னா நாங்க மாசம் மாசம் அந்த இது சஷ்டி அன்னக்கி நாங்க போயிருவோங்க காலையில வீட்ல இருந்து ஆறு மணிக்கெல்லா கெளம்பிருவோ போயி மேல போயி நம்ம மூலவரு பழைய காலத்துல வச் ச்ச மூளவர தரிசிச்சிட்டு அப்புற கீழ போயி பாம்பாட்டி சித்தர் கோயில்ல போயி கொஞ்ச நேரோ அமைதியா உக்காந்தாதாங்க அப்டி ஒரு நமக் ஒரு மன நிம்மதினா நல்ல ஒரு நிம்மதிங்க அ ஹாப்பியாவு இருக்கு வீட்டுக்கு வந்தாலு ஒரு கொழந்தை கிட்ட தேவ எல்லாமே எரிஞ்சி விழுகாம ஒரு சந்தோஷமாவு இருப்போ அப்புற கொழந்தைகளு வந்துட்டு நம்ம சொல் பேச்சி கேக்கற மாதிரி எனக் ஒரு ஃபீலிங் இல்ல அப்டி மாறிறாங்ளானு எனக்கு தெரியிலங்க அவ்ளோ ஒரு ஹாப்பியா இருக்கு முருக கோயிலுக்கு போயிட் வந்தா அப்ரோ நீங்க சொன்னீங்க தெரிங்ளா அது முருகன்னா நமக்கு என்னமோ அந்த ரத்திலேயே கலந்த மாதிரி அப்டின் சொல் றீன்களா அது ஏனு பாத்தீங்கன்னா எந்த மொழிக்குமே வந்துட்டு தெய்வங்கறது ஒண்ணு கடையாதுங்க தமிழ் மொழிக்கி மட்டுதா வந்துட்டு ட்டு முருகன வந்துட்டு தெய்வமா வச்சிருக்குறோ அவரு அப்டி ஒரு என்ன சொல்றது நம்ம எப்டி உணவு சமைக்கணு எப்டி விவசாயம் பண்ணணு எப்டி வந்துட்டு நம்ம ஒரு சித்தநிலைய அடையணு அப்டின் நமக்கு சொல்லி குடுத்துட்டு போனா மிக பெரிய குருங்க அப்போ அப்டிப்பட்ட ஒரு குரு வந்துட்டு நம்ம கண்டிப்பா நம்ம ரத் ரத்ததுல கலந்த மாதிரி ஒரு தெய்வ தானங்க தமிழர்களுக்குன் ஒரு தெய்வோ பாத்தீங்கன்னா அது முருக மட்டுதான சொல்லுவாங்க மத்த கடவுள்கள் வந்துட்டு எல்லா எல்லாருமே வழிபடுவாங்க ஆனா தமிழர்கள் மட்டுமே வழிபடக்கூடிய தெய்வ எதுனு பார்த்தீங்கன்னா அ தமிழ் மொழிக்குன்னு மட்டுமே உள்ள தெய்வ எதுன்னு பாத்தீங்கனா அது முருகன் மட்டுந் தாங்க அதனால தா நம்ப ரத்தத்திலே கலந்த மாரி நீங்க சொல்லியிருக்கீங்க
ஆமாங்க தமிழ் மொழிக்கு அ த தமிழ் மொழிக்கு கடவுள் தமிழே ரொம்ப இனிமையானது அது படிக்க படிக்கோ எவ்ளவோ இருக் கு தமிழ் படிக்கிறது எனக் ரொம்ப ரொம்ப புடிக்கு இங்க மத்தமொழிக்காரங்க கூட தமிழ் பேசணு தமிழ் மொழி பழகணு அப்டிதா நெனைப் இருப்பாங்க ஏனா அந்த அளவுக் இனிமையானது அந்த கடவுள் முருகனு வந்து ரொம்ப அழகானவருங் கூட அழகாமு இருப்பாரு அதனால எனக் ரொம்ப புடிக்கு அ பழனி வந்து ந ந ந அதிகமா நடந்து போனது இல்லீங்க நீங்க சொன்ன மாரி ஒடம்பு வருத்தீட்டு போறது அது போயி எப்படா வெயிட் ரெஸ்ட் எடுப்போ அப்டின்னு தோணுன் சொல்றீங்க மருத மலை போறதுக் உங்ளுக்கு ஈஸியா தா இருக்கு ரொம்ப ரிஸ்கு மாரி தெரியாது நடந்து போய்க்கலா ஆனா பழனி போறது நீங்க சொன்ன மாரி கொஞ்ச கஷ்டந் தா ஏனா மூணு நாள் நடந்து போகணு ஸ்டே பண்ணணு அது ரிஸ்க் தாங்க அது நா போனது இல்லங்க மருதமலை போயிருக்கே அப்றோ அறுபடை வீடுல அஞ்சு கோவில் போயிருக்குங்க சுவாமி மலை மட்டு போனதுல மத்த திருச்செந்தூரு அ மருதமல பழனி அப்றோ பழமுதிர்ச்சோல திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்றம் சூப்பரா இருக்குங்க அதுலயு கோயில் மதுர மதுர போயிட்டு திருப்பரங்குன்ற போனோனா அங்கேயே நெறைய மதுர நெறைய கோவிலிருக்கு அங்க போயிட்டு திருப்பரங்குன்றதுல இருந்து ப பழமுதிர்ச்சோல போலாங்க பழமுதிர்ச்சோலக்கு போனா அங்க ஒரு அ அருவி ஊற்று இருக்குங் தண்ணி ஊறிட்டே இருக்குங்க அந்த தண்ணி ரொம் ப டேஸ்டா இருக்கு எப்போமே தண்ணி வரு அவ நீங்க பழ முதிர்ச்சோலைனாலே எனக் பாருங்க எப்வோ போனது சின்ன வயசுல இன்னு அந்த தண்ணியோட டேஸ்ட் எனக்கு இன்னு ஞாபக இருக்கு அங்க போனாலே அந்த ஊத்துதா ஊத்து தண்ணி தா அந்த முருகன் கோயில் சுவாமி மலையு அப்டி ஒரு மலைகல்ல ஒரு இனிமையா குருவிக சவுண்டு ஒரு அமைதியான சூழ்நில இயற்கையான காத்து அந்த மாரி பழனி மலையுங் கூட நெறைய அடிக்கொறுக்கா அ அதாவது படிக்கட்டெல்லா சீர்படுத்தி இந்த மாரி இருக்குங்க அந்த சுவாமி மலை வந்து ஒரு இயற்கையா மல மாரியேருக்கு சூப்பரா இருக்குங்க சுவாமி மலே நீங்கே இன்னொரு டைம் டைம் கெடைச்சா சுவாமி மல போயி பாருங்கே ரொம்பே நல்லாருக்கு
கண்டிப்பாங்கே அந்த ஊத்து தண்ணி குடிச்சா நல்லா இருக்குங்கிறீங்ளே அந்த சிறுவாணி தண்ணி மாரி அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்ளா
கண்டிப்பாங்கே சூப்பராருக்கு அந்த டேஸ்ட் உங்ளுக்கு மறக்கவே மறக்காது அவ்வளோவ் அந் தேட் தண்ணி நீங்கே எங்கிய்யுமே குடிச்சிருக்க முடியாது அவ்வளவ் ஒரு டேஸ்டாருக்கு நா சின்ன வயசில் குடிச்சது கூட அந்த தண்ணி உன்னு டேஸ்ட் எனக் அப்பிடியே இருக்கு சிறுவாணி தண்ணி வுட சூப்பராருக்கு
ஓ சரிங்கே நீங்கே சொல்லு போதே எனக் அங்கே சுவாமி மல போணுன் தா தோணுதுங்கே ரொம்ப சந்தோஷங்கே முருகன் நெனைச்சாலே வந்துட்டு எல்லா விஷியத்திலயுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குட் வைபு தா நா சொல்லுவே நெறைய டைம் எனக்கு முருகன் கனவுலே வரது து முருகனோட வேல் கனவுலே வரது இப்ப லாஸ்டா அங்கே கோயிலுக்கு போனதுக் கூட முருகனோட வேல் கனவுலே வந்துருச்சே செரி வாங்கே பழனிமலை போயிட்டு வந்தர்லான்ட்டு நா முருகன் கோவிலுக் போனத்தாங்க செரிங்க இன்னொரு நாள் நா பேச றங்க இப்பதா வீட்டுக்கெல்லா வந்து செட்டில் ஆனமா செரி நீங்கே கால் பண்ணிருக்கீங்ளேன்னு உங்ளுக் திரும்ப கால் பண்ணே
ஓகேங்க